ஆ கேக்குதா வணக்கம்
ஆ வணக்கம்ங்க கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க சூப்பரா இருக்கோங்க நீங்க என்ன பண்றீங்க ஆ சாப்பிட்டங்க
ம் சும்மாதா இருக்கேங்க நா காலேஜ் ஸ்டூடெண்ட்
ஓ காலேஜ் ஸ்டூடண்ட் காலேஜ் முடிஞ்சதுங்களா இல்ல ஒர்க் இருக்
இல்ல இல்ல காலேஜ் படிச்சினு இருக்கா பைனல் இயரு
ஓ காலேஜ் ஃபைனல் இயருங்களா ஓகே ஓகே நாங்க ஹவுஸ் மேக்கர் தாங்க
ம் என்ன படிச்சிருக்கீங்க
நா பி காம் முடிச்சிருக்கேங்க
சேம் நானு பி காம் தா படிச்சின்னே இருக்கே
படிச்சிட்டு இருக்கீங்களா ஓகே ஓகே ஓகே நல்ல விஷயோ
எல்லாரு பி காம் தா படி எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் பி காம் பி காம் பி காம் பி காம் தா
ஆனா விகாம் படிச்சா போதாதுங்க அதுக்கு அடிஷ்னலா இன்னொரு கோர்ஸ் ஏதாவது எடுத்து பண்ணணு அடிஷ்னலா நெறைய தேவைப்பட வேண்டியது இருக்கு அது மட்டு பத்தாது இப்போம்
என்னென்ன என்ன பி காம் படிச்சா என்னென்ன அடிஷ்னலா பண்ணலாம்
பிகாம் இப்ப படிக்கறத வந்து சாதாரணமா டென்த் படிக்கிற மாரி இப்ப வர சுச்சுவேஷன்ல
ம் ஆமா கரெக்ட்
ம் அதனால மடி எக்ஸ்ட்ரா ஏதாது பண்ணணு ந நறைய தேட வேண்டியது இருக்கு
எம்பிஏ ஏதாச்சு போடணு
ஆமாங்க எம்பிஏ போடணு அடிஷ்னல் கோர்ஸ் ஏதாது பண்ணுங்க சேத்தி
ம்
எல்லா தெரிஞ்சு வச்சுக்றது நல்லதுதாங்க இப்ப இப்ப வந்து ஜாப் க்குக்கு அப்ளை பண்ணணு ஜாப்கு போகணு அப்டின்னா நெறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு
ஆமா ஆமா தேங்ஸ்
அப்போ நீங்க என்ன பண்லானு இருக்கீங்க லாஸ்ட் ஃபைனல் இயர் வந்தாச்சு
என்ன பண்ணன் ஐடியாவே இல்லங்க
ஏதோ பீகாம் முடிச்சா போது அப்டிங்கிற மாரி இர்க்கு
ம் ம் பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ போடுனு இருக்க
ம் ஓகே ஓகே
எம்பிஆரு எச்ஆர் பினான்சியல் ஏதாச்சி ஒன்னு போடணு
ம் ஹலோ
ம் சொல்லுங்க சொல்லுங்க
சொல்லுங்க சொல்லுங்க நீங் சொல்லுங்க
எம்பிஏ ஃபினான்ஸ் ஏதாச்சு போடணு சொல்லுற
ஓ ட்ரை ப நெக்ஸ்ட் பிஜி பண்லா அப்டினு இருக்கீங்ளா
ஆமா ஆமா
ஓகே ஓகே அப நீங்க ஜிபே போன்பே பத்தி எல்லா என்ன சொல் என்ன நெனக்கிறீங்க
புரில
ஜிபே எல்லா யூஸ் பண்றீங்கல்ல ஃபோன்பே ஜிபே அதெல்லா யூஸ் பண்றீங்கல்ல அத பத்தி என்ன நெனக்கிறீங்க நல்ல விஷ்யமா இல்ல சேஃப்டியா இருக்கா உங்குளுக்கு அந்த மாரி
இப்போ அது ஒரு பக்கோ நல்ல விஷ்யோ இருந்தாலு
ம் சொல்லுங்க
மணி இப்போ வந்து எங்க வீட்ல சந்தா காட்றாங்க நாங்க வேற ஊர்ல வன்ட்றுப்போ
ஓகே
இப்போ இப்ப நாங்க அந்த சந்தா போயிட்டு கட்டிட்டு வரனு வீட்டான்ட போய் கட்டிட்டு வறது நாங்க அக்கௌண்ட்ல அமிச்சு விட்ருவோ ஒரு பக்கோ அது பெனிஃபிட்டாருக்கு ஒரு இன்னொரு பக் கோ வந்து இப்போ எல்லாமே இப்போ ஃபுல்லா டிஜிட்டல் தா ஆன்லைன் தானே
ஆமாங்க ஆமாங் நீங்க எந்த ஊருங்க
நா சென்னை நீங்க
இது கோயம்முத்தூர்ங்க
கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் தெரிமா
ஆ தெரிங்க தெரிங்க
ம் ம்
கங்கா ஹாஸ்பிட்டல்லாங்க என்ன சொல்றது கை கால்லா தனியா க ஆமா கை காலலா தனியா கொண்டு போனாவே ஜாயின் பண்ணி குடுத்துருவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸாருக்கு
அந்த கா அந்த ஹாஸ்பிட்லா
ஆமாங்க நல்லா பாப்பாங்க என்னா சொ ஹைஃபையாருக்கு ஆ ஆ அமௌண்ட்டலா நறைய தேவப்படு இருந்தாலுமே க்யூர் பண்ணிருவாங்க எதுவா இருந்தாலு நல்லா க்யூர் பண்ணி அம்ச்சிருவாங்க
இதுதா போல எல்லாருமே கங்கா ஹாஸ்பிட்டல்னா தெரியுமே கங்கா ஹாஸ்பிட்டல் தெரியுமே
கங்கா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே தெரியு ம் ம் என்ன சொல்றது அங்க வந்து முடியாது இது பண்ண முடியாது இத் நா இது வந்து செய்ய முடியாது அப்டிங்ற அளவுக்கு கெடயாதுங் எ எதுவாந்தாலு அத செரி பண்ணிதா அன்ப்புவாங்ளே ஒழிய முடியாது அப்டிங்ற சூழல்க்கு தள்ளப்படாது எப்பொமே நல்லா பாப் பாங்க ஆனா வந்து ஹைஃபையா இருக்கு
ஓ எகஸ்க்யூஸ்
அமௌண்ட்டலா ஹைஃபையாருக்கு
ம்
ஆமா அந்தளவுக்கு மேனேஜ் பண்றதாந்த அங்க போலா
ஓ
ஆ உங்க நீங்க எந்த ஊர் சென்னை சென்னைல என்ன ஃபேமஸு
சென்னைல என்ன ஃபேமஸ் சென்னயே ஃபேமஸ்
பீச்சு பீச்ஹவுஸ் தா ஃபேமஸுங்ளா இல்ல ம் உங்கூர்ல என்ன ஃபுட்டெல்லா கொஞ்சோ ம் நல்லாருக்கு எந்த மாரி ஃபுட்டெல்லா உங்ளுக் க்கு புடிக்கு என்ன ஃபு ம் யாரு கேட்டாலு சி ரைஸ் சிக்கன் ரைஸ் தா
அதுதாங்க சென்னைலயே ஃபேமஸு பீச்சு நா பீ சிக்கன் ரைஸ் அப்றோ பெரிய பாளயமு கேள்விப்பட்ருக்கீங்களா பெரிய பாளையம்
பெரியபாளையம் கேள்விப்பட்டதில்ல பள்ளிப்பாளையம் சிக்கன் தா கேள்விப்பட்ருக்கே
ம் பெரிய பாளையம் ம் அந்த மேரி
ஆ அப்போ நீங்க வந்து பீ என்ன சொல்றது நீங்க சம ச்சு சாப்டுவீங்ளா இல்ல நீங்ளே
இல்ல வீட்ல அம்மா அம்மா அம்மா அம்மா
ஓ அம்மா இருக்காங்களா அப்போ அம்மா சமைய ல் அம்மா என்ன சமையல் செஞ்சா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
அம்மா எந்த சமையல் செஞ்சா ரொம்ப புடிக்கல அம்மா கார கொழம்பு தா அதிகமா செய்வாங்க
கார கொழம்புங்ளா
ம்
கார கொழம்பு தா அதிகமா செய்வாங்ளா வீட்லை
ம் ம் ம் ம்
அ பசங்களுக்கு அதுதா ரொம்ப புடிக்குங்க அப்போ
அப்பிடி கெடயாது எங்ளுக்கு அது கார கொழம்பு சாப்பிட்டே ஸ நாக்கே செத்து போன மாரியே இருக்கு
ம்ம்ம்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க
ம் காரக்கொழம்பு சாப்ட்டே நாக்கு செத்து போனா மாரி இருக்கும்
செத்து போன அப்டின்னு சொல்றீங்க அ அதாது பிடிக்கலன்னு சொல்றீங்களா இல்ல
ஆமாமா போதும்மா டெய்லி காரகொழம்பு கார ஒ ஒ ஒர்க்குக்கு போயிடுவாளா சர்ருன்னு வச்சுட்டு போயிடுவாங்க
அதனால டக்குனு அந்த கார குழம்புல்லா டக்குனு வச்சுட்டு டக்குன்னு வேலைக்கு போயிட்லா அப்டிங்கிற தாட்
ம் ம் ம் ம் நா சொல்லுவே இந்த மேரி கேரட் சாதோ ஒரு நாள் செய்யுமா முட் முட்ட சாதோ ஒரு நாள் செய்யுமா தக்காளி சாதோ ஒரு நாள் செய்யுமா எதனா ஒரு சாதோ செய்யுமான்னு காரகொழம்பு காரகொழம்பு ரசம் சாம்பார் இது மூனே தா டோன் டன்
ம் ஐயோ டெய்லி கார கொழம்பு டெய்லி கார கொழம்பு கார கொழம்பு அப்படின்னா டெய்லியுமா சாப்பிட முடியு அதுக்குனு இல்ல நெறயா ஆ வெஜிடபிள்ஸ் இந்த மாரி எல்லா இருக்கு இப்ப வந்து நெறயா வெஜிடபிள் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சோ தக்காளி வெங்காயோ ம் பிரியாணி மசாலாலா ஆட் பண்ணோம்னா பிரியாணி செய்றாச்சு டக்குன்னு சீக்கிரமா அது மாரி சமச்சிர்லா
ஆமா அவ சீக்கிரமா ஒர்க் போயிடுவங்க ஃபோர் ஓ கிளாக் மார்னி்ங் ஃபோர் ஓ போவங்க
மார்னிங் ஃபோரோ கிளாக்கே போகணுமா
ம்ம்
ஆ ஓகே ஓகே அப்ப ரொம்ப பெரிய விஷயந்தாங்க அது மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்குல்லா தூங்கிட்ருப்பாங்க நல்லா மார்னிங் செவன் ஓ கிளாக் தா நாங்க
நா செவனோ கிளாக் எழுந்துட்டு காரக்கொழம்புனா போன் பண்ணுவே மா இன்னிக்கு கார கொழம்பு வச்சுட்டு போயிட்டியா செர் செரி இன்னிக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பா
காரக்கொழம்புனா எப்டி செய்வாங்க ஆமா உங்களுக்கு தெரியுங்களா காரக்கொழம்பு செய்ய தெரியுங்களா
அதுல்லா தெரியாது ஆனா காரகொழம்புன்னா ஃபர்ஸ்ட்டு எண்ண ஊத்திட்னு அப்புறோ தக்காளி வெங்காயோ போட்டுட்ணு அப்புறோ புளி கரச்சி ஊத்தணு
ம்
அப்புறோ காய்கறி ஊத்த தண்ணி ஊத்தணு மொளகா ஊத்தணு மசாலா முஞ்சிச்சா
ஆமா
முஞ்சிச்சா
முடிஞ்சு டக்குனு வேல முடிஞ்சுது அவ்ளோதா
இவ்ளதா நாத்து அம்மா ஏந்துக்கும் போது நா ஆள்ல படுத்துனும் போ ஏந்துப்பே அவ்ளோ தா எத்து பா த்தா போயினு இருப்பாங்க பஸ்சுல செரி இல்ல நா எதுவு கேக்றது இல்ல செரி அவ்ளோ சீக்கிரமா ஏந்து போறனால தா வெக்கிறாங்கன்னு நா எது பெருசா
ஆமாங் ஆமாங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோரோ கிளாக் எந்திரிக்க ஃபோ ஃபோரோ கிளாக் த்து வேலைக்கு கெளம்பணுங்களா இல்ல
கரெக்ட்டா ஃபோரோ கிளாக் ஏந்துப்பாங்க ஃபோர் தேர்ட்டிக்குல்லா பஸ் வந்துரு
ம் ம் இப்போ ஃபோரோ கிளாக் எந்திருச்சி அந்த சமையல் தான சீக்கிரமா பண்ண முடியு அவங்களால அதனால அந்த பண்ணிட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிறது டக்குன்னு செய்ய முடியு அப்டின்னு சொல்லி அவங்ளுக் க்கு தெரியுது
ம் ம் ம்
ம்ம் அனால பிரச்சன இல்லாம அத பண்ணிட்டு பொயிறாங்க நம்ம கொஞ்சோ நைட்டுனா டிஃபன் ஐட்டமாங்ளா
ஆ நைட்னா டிஃபன்னு
மதியானோ லன்ச் என்ன சாப்டுவாங்க
மதியோ அதா மார்னிங் வக்கிறத மதியோ சாப்ட்ருவ அம்மா நைட் வந்துடுவாங்க ஈவ்னிங் ஒரு த்ரீயோ கிளாக் வந்துடுவாங்க கொஞ்ச கொஞ்ச நேர் தூங்கிட்டு ம்
சேரி சேரி சேரி அ அட்ஜஸ் பண்ணிக்லா நாமளு இல்லன்னா நாமளு கூட கொஞ்சோ சமைக்லா அம்மாக்கு ஹெல்ப் பண்லா
இப்டின்னு ஒரு ஆச இருக்கு அதுக்குன்னு ஃபோரோ கிளாக் என்னால ஏந்து செய்ய முடியுமா சொல்லுங்
ஃபோர் க்ளாக் எந்துச்சு பன்னீங்கன்னா நீங்ளு கொஞ்சோ அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாரி இருக்கு நீங்ளுக் கொஞ்சோ படிச்ச மாரியு இருக்கு புக்ஸ் எடுத்து ஃபோரோ க்ளாக் எந்திரிச்சீங்ன்னா பண்ணிட்டு வேல பண்ணிட்டு ஹெல்ப் பண்லாம்ல
நானு செம்முக்கு இதுமேரிதா ஃபோரோ கிளாக் ஏந்து படிப்ப கரெக்ட்டா எக் ஸாம்ல போய் ஒக்காஞ்சனா தூக்க வர்றா மாரிதா இருக்கு ஆனா எல்லா சம்மு தெரிஞ்ச மாரியே இருக்கு ஆனா தூக்க வந்துடு
ஆமா ஃபோரோ க்ளாக் எந்திரிக்றோ அப்டின்னாம நைட்டு நேரத்லியே தூங்கிற்னு இப்போ செவனோ செவனோ க்ளாக் அப்டிங்கிறது எயிட்டோ க்ளாக்குக்கு தூங்கிட்டோம்னா கரெக்ட்டா ஃபோர் ஃபைக்குல்லா ஆட்டோமேட்டிக்கா முளி ஆ ட்டுவெல்லோ க்ளாக்கு தூங்னீங்கன்னா நீங்க ஒரு கிளாக் எந்திரிக்க முடியுங்ளா கண்டிப்பா முடியவே முடியாது
அதுமேரிதா ட்டுவல்லோ க்ளாக் தூங்குன சேரி மார்னிங் ஃபோரோ க்ளாக் ஏந்து கொஞ்சோ ஒரு நாள் தான படிக்க போறோ எக்ஸாம் ஒரு ஒரு நாள் தா மொத்த ஆறு எக்ஸாமு
ஓகே
சேரி அப்டின்னு சொல்லி ட்டுவல்லோ க்ளாக் பட்த்துற்னு ஃபோரோ கிளாக் ஏப்புட்றாங்க முடிய முடியல கண்ணே தெறக்க முடில சேரி இப்ப வேல்லா ஆகாது இப்ப தூங்கலன்னா எக்ஸாம் தூங்குனு சொல்ட்டு சிக்ஸ் ஓ க்ளாக் வரையு தூங்கிட்டு அப்றோ திருப்பி ரீகால் பண்ணிட்டு திருப்பியு போன
ஓகே ஓகே
அதனால இப்ப நம்ளுக்கு வருது ஒரு இதுக்கு வெற்றி வந்துது
ஹலோ
ம் ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க
கால் கட்டாயிர்ச்சாட்டுக்கு ஹலோ கால் இருக்கீங்ளா கால் கேக்குதுங்க கேக்குதுங்க
ஆ ம் ம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க எத்தனி பேரு வீட்ல
நாங்க வீட்ல நாலு பேர் இருக்கோங்க
ம் நீங்க
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க நாங்க கொழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரு
பாப்பா எங்க படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க
ரெண்டு ஸ்கூல் போறாங்க இப்பதா எல் கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லி ரெண்டு பேர் போறாங்க
வேன் வருமா நீங்க எடுத்துன் போய் விட்டு வரணுமா
இல்லைங்க பஸ் வருங்க வீட்டுக்கே பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க காலைல செவன் தேர்ட்டிக்கெல்லா வந்துரு
அச்சச்சோ ய் அவ்ளோ சீக்கிரமா வந்து பாப்பாங்க எங்க கெளம்ப போறது
செவன் தேர்ட்டிக்குலா வரணு அப்டினா பெரிய பையனல்லா அவனுக்கு செவன் இயர்ஸ் ஆச்சு ஏஜு
ம்
ஃபைவ்ஓ கிளாக் எந்துச்சுக்குவா மார்னிங்
ம்
சார்ப்பா ஃபைவ் ஓ கிளாக் நான் ஃபைவ்ஓ கிளாக்கு கண்டிப்பா எந்திரிச்சு ஆகணு ஏனா எல்லாருமே செவன் தேர்ட்டிக்கு கெளம்பணு செவன் தேர்ட்டிக்கு பஸ்ஸு வருதுனா அவங்க வந்து சிக்ஸ் தேர்டி செவன் ஓ கிளாக் அப்டிங்கிற மாரியே சாப்ட்டுற மாரி இருக்கு அதனால நேரத்துல எந்திச்சி சமச்சாதா காலைல அவங்கனால சாப்ட முடியு
செரி ஓகே நன்றி தோழி டைம் ஆகி விட்டது த வீச